ஆ சொல்லிருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு
ஆமா பசங்களா வந்துட்டாங்களா பசங்க நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
ம் லீவுல்லா எப்டி போச்சு எல்லா நந்து நல்லா இருக்காங்க லீவுலா எப்டி போச்சு
சம்மரோட போச்சு வெயிலோட போச்சு
ஆமா வெயில் பயங்கரமாதா இருக்கு இன்னு கூட வெயில் கொறையலையே
இன்னு கொறையல அது இன்னு அதிகமா இருக்கு நடுவுல லைட்டா மழ பேஞ்சா நல்லா இருக்கு எங்க அதுவு கண்டினியூஸா பேய மாட்டேங்
ஆமா மழ எங்க பெயிஞ்சு பேயவேல்ல இல்ல அப்டியே பெஞ்சாலு வெக்கைய வுட்டுட்டு போயிடுது
ரெண்டு தூத்தல் மாரி தூரிட்டு நம்ம தண்ணி தெளிக்கிறது இல்லையா வாச பெருக்கி அதனால அத வந்து கோவத்துல வந்து தண்ணி தெளிச்சு விட்டுப்போது
ஆமா செரி செரி பசங்களுக்குல்லா வொர்க் குடுத்துட்டாங்களா ஸ்கூல்ல பாட எல்லா எடுத்தாச்சா
ஆ ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒன் ஒரு பாடோ முடிச்சு அத டெஸ்ட்டே வைக்க ஆரம்பிச்சட்டாங்க
ம் ம் ப்ராஜெக்ட் ஒர்க்ல்லா குடுத்துட்டாங்களா
ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு இப்ப வந்து ஹால்ப் ஏர்லியோட ப்ராஜெக்ட் ஸ்டாட் பண்ணிட்டாங்க எஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் மிட்டமோட ப்ராஜெக்ட் முடிச்சு அ
ஓ செகண்ட் மிட்டம்க்கு என்ன ப்ராஜெக்டு
ஃபஸ்ட் மிட்டம்கு வந்து ஆ இந்த மாரி தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கோட லெட்டர்ஸ் எழுதி அதோட இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ வந்து பிரீஃப் பண்ணி கேட்டோ நாங்க
ம் செரி செரி
ஒரு சப்ஜெக்ட்லயு வந்து ஒரு ஒரு இது கொடுத்தருந்தாங்க
ஓகே ஓகே ம்
இங்கிலீஷ்ல வந்து ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க
ஓ அப்டியா அந்த டாபிக்ல இருந்து ரிலேட்டடா எடுத்து சொல்லனுமா
ஆமா எஸ்சேவா எழுதிட்டு வந்து காமிக்கணு
ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேரண்ட்ஸ் எழுதினீங்களா இல்ல கிட்ஸ் எழுதிட்டாங்களா
பேரண்ட் கூகுள் சர்ச் பண்ணி கிட்ஸ வந்து எழுத வச்சாங்க ஏ ஸ்கூல் ல பொண்ணு படிக்கிற பேரண்ட் எல்லா அதா சொன்னாங்க அவுங்க ஓனா எழுத சொல்றாங்க
அதா எழுத முடியுதா எழுதுறாங்களா சின்ன பசங்களாச்சே அதா கேக்கற
சும்மா ஒரு ஹாஃப் ஷார்ட் சைஸ் நோட்ல ஒரு ஃபைவ் லைன்ஸ் எழுதுனா கூட போது ஏன்னா வந்து அவங்க அத வந்து ஒ ஒப்பிக்கணு அவங்களுக்கு ரிலேட்டடா ஈஸியா இருக்கற மாதிரி நீங்க பாத்து பசங்களுக்கு ஷி சூஸ் பண்ணி குடுங்க அப்டின்ட்டு மிஸ்ஸே ஐடியா குடுத்திருந்தாங்க
சேரி சரி அப்ப நல்ல ஐடியாதா ஆமா ரொம்ப குடுத்தா பசங்க பண்ணாது பண்ணவு முடியாது கஷ்டோ நம்ம ஹோம் ஒர்க்கே ஒழுங்கா பண்ணாதுங்க எழுது எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கணு
இதுல மனப்பாடலா பண்ணி வேற மிஸ்ஸு முன்னாடி பயப்படாம சொல்லணு அதுதா இருக்கறதே பெரிய விஷ்யோ
அது கொஞ்ச பரவால்ல கொஞ்ச ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம இருக்கு அதெல்லா கொஞ்ச பிராக்டிஸ் கொடுங்க எப்பவ்மே அப்பதா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கு கொஞ்ச ஹையர் ஸ்டெடீஸ் போம்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு
நம்ம சொன்னா இப்பவே வந்து வீட்ல இருக்கறவங்க சும்மா மெரட்டாத சும்மா ஸ்கூல்ல தான நடக்குது அதுக்கே நீ இவ்ளோ இம்பார்டன்ஸ் தர அப்டின்ட்டு வீட்ல இருக்கிற ஆள் லா என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க
அப்டித்தா சொல்லுவாங்க ஆனா ஸ்டடிஸ் இப்ப கஷ்டமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா எனக்குமே அதேதா நடக்கு
அதுதா நானு சொன்ன அவங்க வந்து அத புரிஞ்சிக்க மாட்டேங்கறாங்க பே வீட்ல இருக் றவங்க நா எதோ ப்ரெஷர் பண்ற மாரி கொழந்தைய போட்டு ஆ நீ இத பண்ணியே ஆகணுன்ற மாரி இது பண்றாங்க
அத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அது நமக்குள்ள சண்ட வரு அப்டியே எங்க வீட்ல நடக்கதா செய்யுது அது வேற நம்ம கொடுத்த ஒர்க் நம்ம முடிச்சுதா அனுப்ப நம்மள தான கேப் பாங்க அவங்கள கேக்க போறதில்லையே
நானு அததா சொன்ன எனக்கு வந்து பசங்க வந்து பிரஷர் ஆவறதுக்குன்னு நா இது சொல்லலங்க அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்னா இது இதுவாகு அவங்க பிரேவா இருப்பாங்க பிரைட்டா அவங்களு அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஈஸியா அமையு அப்டின்னா நீயே இப்பவே போட்டு இது பண்ற அந்த கொழந்தைக்கு என்ன தெரியு நீ பொறுமையா ஹாண்டில் பண்னு அப்டின்னிட்டின்றாங்க
குடுக்கலே ஸ்கூல்ல தான ஒர்க் குடுக்குறாங்க ஸ்கூல்ல போய் கேளுங்க சொல்லுங்க அப்பதா அவங்களுக்கு தெரியு ஸ்கூல இவங்க ஸ்கூல்ல தா இவ்ள ஒர்க் குடுக்குறாங்க அப்டினு
எங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கு பேரண்ட் வாங்க உங்க புள்ள பண்றதெல்லா சொல்றாங்க நானு உங்கள வந்து இது பண்ற மாரி வாங்கன்னா எனக்கு வேலஇருக்கு மீட்டிங் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் இருக்குனு போய்ட்றாங்க
ம் அப்றோ நம்ம நம்மள குத்த சொல்லி என்ன ப்ரோஜன இருக்கு அவங்கதா ஒர்க்ல பிஸியா இருக்காங்களே
அவங்க போய் டேரெக்டா கேக்க மாட்டாங்களா நீங்க ஏ பசங்களுக்கு இவ்ளோ ஹோம் ஒர்க் தர்ரீங்க நா போய் கேக்கனுமா
இல்ல இப்போ இருக்க எல்லா எல் கே ஜி க்கே வந்து அந்த மாதிரிதா ஒர்க் ப்ரஷர் இருக் இருக்கதா செய்து ஏன்னா அந்தளவு ஸ்டடிஸ் இம்பார்டன்ட் ஆயிடுச்சுல
இப்போ ஃபர்ஸ்ட்லா வந்து ஏ பி சி டி வந்து ஒன் இயர் ஃபுல்லா இழுத்தடிச்சு பசங்க எழுத ரைட்டிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க்ன்னு குடுத்தாங்க இப்பலா அப்டி கெடையாதே ஒரு லெட்டரே அவுங் ஃபாம் பண்ண சொல்லிறாங்க நீங்க லெட்ர் எழுதி அவுங்களுக்கு வந்து நாங் குடுக்றோங்க வந்து அது கிளியரா எழுதி வரணு அப்டின்ற மாரிலா அவுங்க
இன்னு உங்களுக்கு எய் த்து மேக்ஸ் பிப்துக்கு சிக்ஸ்துக்கு வருதுறாங்க அப்ப அந்தளவுக்கு உங்க ஸ்டடிஸ் இம்பார்டன்ட் ஆயிடுச்சுல்ல அப்ப அந்த மாதிரி நம்ம கோச்சிங் குடுத்தாதா அந்த அளவுக்கு அவுங்க வருவாங்க
மெட்ரிக்லே இவ்ளோ இருக்கு ஆனா வந்து சி பி எஸ் சிலா எப்டி இருக்குனே தெரில ஆனா இவுங்கல கொண்டு போய் சி பி எஸ் சிலா விட்டு பசங்கள படிக்க வக்க சொன்னா அவ்ளோதா போல
வீட்ல உள்ளவங்க நம்மள கொ கொண்ருவாங்க இதுக்கே இவ்ளோ டார்ச்சர்னு சொல்லி திட்டுவாங்க நம்மள சி பி எஸ் சி லா போனா இன்னு கஷ்டோல
அதுதா சொல்ற இன்னு இவுங்க அதிக சிலபஸ் அதிகப்படுத்றாங்க
இல்ல இல்ல ஃபுல் புக் அத ரெஃபர் பண்ணி படிக்கற மாரி இருக்கும சி பி எஸ் சி பொறுத்தவர
அதுதா சிலபஸ் அதிகமா இருக்கு ஆனா வந்து அத வந்து அவுங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க
அப்போ நீங்க வீட்ல உள்ளவுங்கள வந்து ஹோம் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்பதா உங்களுக்கு தெரியு சொல்ற மாரி சொல்ங்க அப்பதா ஒர்க் எவ்ளோ குடுத்திருக்காங்க தெரியு
அது சொன்னா நா ஆபீஸ்லயு வேல செஞ்ச்சுட்டு இங்கயு வந்து வேல செய்ற அப்ப நீ என்ன செய்ற அப்படின்ட்டு என்ன தா திருப்பி கேப்பாங்க
ம் நைட் டின்னர் முடிச்சிடிங்ளா
இல்ல இன்னு யோசனையிலே இருக்கு என்ன செய்றதுனு தெர்ல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு
ப்பீங்க
ஃபஸ்டு ஒரு இது இட்லியு சட்னி செய்லானு பாத்த கால்ல அப்ப டிஃபனுக்கு என்ன பண்றதுனு யோ சேரி ரைஸ் ஏதாது செய்லாமே பாத்தா ஒரு சில எங்க வீட்ல இருக்க ஒரு சில ஆளுக்கு பிடிக்காது அவுங்களுக் டிஃபன் எதிர்பாப்பாங்க
ஒரு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு பண்ற மாரி இருக்கு
ஒரு அளுக்கு ஒன்னு ஒன்னு பண்ணனு பசங்களுக்கு புடிச்ச மாரி பண்ணு இதுக்கு நடுவுவ நம்ம இவுங்களுக்கான ஹோம் ஒர்க்யு சேத்து பண்ணணு
ஆமா ஸ்கூலுக்கு போற டைம் தா ஜாஸ்தி ஆனா வீட்ல நமக்காக அவ்ளோ ஒர்க் இருக்கு
நா பேசாமே இந்த வேலையில இருந்து நா நட் வீடியோ வைக்க போற என்னால முடில
நம்மல ரிசைன் பண்ண விட மாட்டாங்க அது இப்பதிக்கி முடியாது
இல்லனா வந்து அவரோட ஜாப நா எடுத்துட்டு ஏ ஜாப நீங்க ஒரு நாள் பண்ணி பாருங்க என்னால முடில
பாசிபள் முடியாதுனு சொல்லிடுவாங்க அது நடக்கற பாசிபிளே இல்லையே
வேற இதுக்கு ஓத்து வரல அதுக்கு ஓத்து வரலனா இதாது
இதுதா நமக்குனு ஓர்க் குனு ஃபிக்ஸ் பண்ணிடாங்க இந்த ஒர்க்ல இருந்து நம்ம வெளியே போறது கஷ்டோ பண்ணிதா ஆகணு
இவுங்களுக்கு என்ன ஸ்கூல் எக்ஸாம்லா ஸ்டார்ட் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சிட்டாங்னா ஐயயோ இன்னு த மண்டேக்குள்ள ரயில் ஓடு
சேரி சேரி
இது அப்ப வந்து ஒரு ப்ரைக் இப்போ வரைக்கு வந்து சமைக்கறது தா ப்ரச்சன அப்ப சமைக்கறது பசங்களோட ஹோம் ஓர்க் மார்க் கம்மியானா வந்து பே என்னதா கேப்பாங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த பசங்களுக் சொல்லிகுடுக்காம
அப்போதா நீங்க சொல்லணு நீங்க தா படிச்சு கொடுக்க வேண்டானு சொன்னீங்கா படிச்சு கொடுக்கலனு சொல்ல வேண்டிதா இத விட சான்ஸ் வேற என்ன இருக்கு
இது நல்ல ஐடியாவ இருக்கு நா இத வேணா
ஆ இத விட சான்ஸ் வேற ஒண்ணு உங்களுக்கு கெடைக்காது நம்ம ப்ரெஷர் குடுக்குறேன்றீங்க அப்ப மார்க் கிதா எதிர்பாக்க முடியு ப்ரெஷர் பண்ணாதா மார்க் கொஞ்சோ அதிகமா எதிர்பாக்க முடியு ஏனா கிட்ஸ் வந்து இப்ப வெளையாடுற போக்குல தான இருப்பாங்க படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல
ஏனா ஒன் மந்த் கிட்ட நல்ல லீவு நோட் புக் என்னன்னே மறந்தாச்சு இப்ப திருப்பி பழைய மாரி ஆரம்பிச்சாங்கனா அது உங்களுக்கு ப்ரெஷர் மாரி இருக்கு அதுவு இல்லாம இப்போ ஒரு கிளாஸ் எக்ஸ்டானா இப்ப ஒர்க் எல்லாமே டபுளா ஆகு அத வந்து புரிஞ்சு க்காம நீதா வந்து இந்த ஸ்கூல்ல போய் சேக்கணு இங்கதா வந்து கோச்சிங் நல்லா இரு க்கு நீ தான சொன்ன நீயே அனுபவின்னு எ கிட்டயே ஒப்படச்சாச்சு ஒண்ணு பண்ண முடியாது
அப்ப மார்க் வரபோது நீங்க அத சொல்லுங்க ஆப்போ ஃபிட்டாய் உங்களுக்கு சான்ஸ் வரு இப்ப ஒண்ணு நம்ம கம்மியா எடுத்தாலு இப்ப அவுங்க ஒன்னு டென்த் டுவெல்த் இல்ல ஜஸ்ட் டூ செகண்ட் தேர்ட் தேர்ட் தான படிக்கிறாங்க அதனால நமக்கு ஒண்ணு அவ்ளோ பிரெஷர் இல்ல கம்மின்னு கேக்கு போது நீங்க அப்டி சொல்லுங்க
எனக்கு என்ன ஒண்ணுன்னா இப்பயே வந்து ஸ்டெடிஸ் வந்து கொஞ்சோ வீக்கா ஆயிட்டாங்கனா பசங்க அப்றோ வளர வளர அதி அதுவே இதுவாயிடுமோன்ற ஒரு பயோ அத நா கொஞ்சோ டைட் பண்றே
அதா இப்பதான ஸ்டார்ட்டிங்கு இப் வீட்ல அப்போ கேக்குறதுக்கு ஆள் இல்லாத போது படிச்சு குடுங்க அப்ப அதுதா வழி ஏனா கஷ்டோ ம்
அதுதா என்ன பண்றதுன்னு தெரில இது இவுங்கள அடிக்கவு கூடாதா திட்டக்கூடாதா அவுங்க பண்
அயே அடிச்சா பசங்க படிக்காது அடிக்காம சொல்லி குடுத்தாதா படிக்குங்க அடிச்சா அதுலயே தா மைண்ட் ருக்கு
அய்யோ நா ஒரு லெசன்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர் படிக்க வக்கிறதுக்கே படாத பாடு பட்டுட்டு ருக்கே இதுல எங்கிருந்து நா அடி ச்சிருவே அடிச்சா அழுது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆகாது
போயிடுவோ உங்களுக்கு படிச்சு குடுக்க டைம் இருக்காது அதுலயே இருப்பாங்க அழுதுட்டே இருப்பாங்க
அதுதா என்ன பண்றதுனே தெரில
சேரி சேரி சேரிங்க சிஸ்டர் பாருங்க வக்கிறே ஆ ஓகே பாய்